தோழி கேக்குதா
அ கேக்குது நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்
நா நல்லாருக்க வீட்ல எல்லா எப்ப வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க
அ சேரி தோழி
எங்க நீங்க ட்ரிப் ஊ சுற்றுலாலா செல்வீங்ளா அடிக்கடி பயனல மேர் போவிங்ளா
ஆ போணு நறையா ஆச இருக்கு தோழி ஆனா இங்க ஒரு கேர்ளா போயிருக்க அவளதா ஏற்காடு போய்ருக்க அது தாண்டிலா இன்ன வெளியூரு நாலா இன்ன போனதில்ல
உம் எங்க வீட்டுல எப்டின்னா என் மாமியார் தான் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலாவா போவாங்க
ஆஹ்
ஏய் ஆமா இப் இப்ப கூட மே மாசம் என்ன பண்ணாங்க இமயமலை போயிட்டு வந்தாங்க அவ்ங்கள்க்கு வயசு அம்பத்தி எட்டு போய்ட்டுவன்ட்டாங்ளே
ட்ரக்கிங் போனாங்ளா
ட்ரக்கிங்லா கெடையாது தோழி எல்லாரு நெனச்சிட்ருக்காங்க இமயமலைனா ஆபத்தாருக்கோ மழைல நடந்து போனா அ அதெல்லா கெடயவே கெடயாது
அ
இவுங்கோ வ இன்னா பண்ணியிருக்காங்க சென்னை போயிருக்காங்க சென்னையில இர்ந்து ரயில் மூலிய மா அ டெல்லி போய்ட்டாங்க டெல்லி மோலி டெல்லி அ டெல்லிலேந்து அங்கேந்து பஸ்சு வழியா போய்ருக்காங்க தோழி
பரவால்லையே ம் இந்த யோசனயெல்லா அவுங்களுக் எப்படி வருது
அவுங்க வந்து நெறைய அவுங்ளுக்கான நண் பர்கள் பழக்க வழக்கம் அதிகமா இருக்கு
பரவால்ல பரவால்ல
அ அ அவுங்க மூலியமா இவுங்க நெறை ய ஆன்மீக சுற்றுலா பயணோ நெறைய எடத்துக்கு அவுங்கோ போய்ருக்காங்க காசி ராமேஸ்வரோ தோ இப்போ கூட புனித யாத் திரை நெறைய எடத்துக்கு அவுங்க போய்ருக்காங்க தோழி
அ பரவால தோழி இந்த வய்சானகாலத்து எதோ ஒடம்பு ஒத்துழச்சு போறாங்களே
கண்டிப்பா தோழி ஆனா நம்பல்லா இ அந்த காலத்துல அந்த வய்சுல நம்ப போமா என்னன்னே நா எனக்கு தெரியில
அ ஆமா தோழி அதுக்குனு ஒரு மனோ பக்குவோ வேனோ அ அ ஆமா தோழி ஆமா தோழி அங்க வந்து ஆக்சிஜனே வந்து கம்மியாத ருக் குன் சொல்லுவாங்க மனிதனுக்கு தேவையான ஆக் ஸிஜனே இமய மலைகிட்ட கெடைக்காதுன்தா சொல்லுவாங்க
ஆமா தோழி அதுவு ஒரு குறிப்பிட்ட இட வரைக்குதா அந்த மாரி இருக்கு
ம்
அப்பறோ மேலே போக போக பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே நமக்கு மூச்சுத்தெருளலே அதிகமா வ
ஆ ஆமா தோழி அப்படிதா சொல்லுவாங்க ஆனா ஆனா இந் ந்த வயசுக்கு அவங்க பெயிட்டு வந்தது ஒரு பெரிய சாதன தா
கண்டிப்பா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அங்க இருந்துட்டு எனக்கு வந்து இப்பதா செல்லுலைல இது புகைப் பட காட்றாங்கல்ல அந்த மாரி அங்க இருந்து எனக்கு எடுத்தெல்லா காட் னாங்க அந்த இடத்தைல்லா எனக்கு பாக்குறப்ப பவே ரொம்ப பயமாவு இருந்ச்சு ஆனா பாக்க அழகா இருந்துச்சு
கேளுங்க ஒரு தடவ எப்புடி போறதுனு நம்மலு பெயிட்டு வரலா
கண்டிப்பா தோழி அதுக்குன்னு சில நண்பர் களோட உறுதுணை வேணுமா
உம் ஆ ஆமா ஓகே உம் பரவால தோழி
அங்க இமயமலை போற வழியில எப்டின்னா வச்சுக்கோ ங்களே ஒரு பஸ்லே ஃபுல்லா எல்லாரையு மக்கள் எல்லாத்தையு அடைச்சு வச்சிருவாங்களா அடைச்சு வச்சுட்டு அந்த பாதையே நீங்க பாத்தீங்ன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குமா அந்த ஒரு பாத மாரி தா இருக்குமா அதுல தா பஸ் போகும்
ஆஹ் ஆமா ஊடகங்கள்லே பாத்துருக்கே
மழை அப்புடியே வளஞ்சு வளஞ்சு வளஞ்சு போகுமா காடு பகுதி தான மோ அதிகமா காடுப்
ஹோவ் பரவாலயே
அவங்க சொன்னாங்க அங்க என்ன சொன்னாங்க மொத நாள் வந்து அவங்க இமயமலை பாதி தூர போய்ட்டாங்களா போனோனா அங்க இருந்த வந்தர் க்கு ஒடம்பு முடியாம போய்டிச்சா ஒத்துக்கல அது அந்த குளிரு ரொம்ப இருக்கு கொல்ல மழை ஏற ஏற குளிர் அதிகமானொன்ன அவங்ளுக்கு ஆக்சிஜன் லெவல் கொறஞ்சிருச்சா அதோட அங் அங்க உள்ள மருத்துவமனைல அவங்ள சேத்துட்டு திரிம்பி அங் கியே வந்து இதெல்லா இருக்குன் சொல்வாங்கல்ல ஒரு ஹோட்டல் சொல்வாங்கல்ல அங்கயே ரூம் எடுத்து அங்க தங் விட்டாங்க எல்லாரு
பரவால்லயே
அ அடுத்த நாள் காலைல எந்துருச்சு மறுபடியு மழைப்ப பயணத்த தொடங்கியிருக்காங்க அவுங்க கீழேந்து மல மேல ஏறதுக்கே மூணு நாள் மல பயணோ தொடங்குனாங்களா
வீட்டுல்ல உள்ளவங்கயாரத்து உறுதுணையுமே இல்லாம தனியா போயிட்டு வந்திருக்காங்களே அவ்ளோ
ஆமா அவங்க பக்கு அவுங்கதா அவுங்ளோட தொழிவு எங்க வீட்டுக்கு எய்த்தாவுளதா இருக்காங்க
அ அப்ற என்ன ம் சேரி தோழி நீங்க போனு ஆசப் ட்டது இல்லயே அவுங்க கூட எல்லா
திங்கலா இருக்கு அதுல்லாம எனக்கு மூச்சுத்தினரல் அத் திகமா வர் ரு ஆ எனக்கு சுவாசன ப்ரச் ச்சன அதிகமா இருக்கு
ஒ சேரி சேரி தோழி
என்னால படிக்கட்யே வந்து ஏற முடியாது அதிகமா
ஓ வேறொந்தோ இதுக்லா பயண செஞ்சதுல்லயா நீங்க
நா போயிருக்கே எப்பனா ஒரு தடவ என்னோட தம்பி தம்பி ஒய்ஃப் பொண்டாட் டி ஏ குழந்த அவுங்களோட் கூட சேந்து நா ஏற்காடு போய்ருந்த மொத மொதல்ல எனக்கு அப்பதா தெரிஞ்சிச்சு நம்மளால மூச் உட முடியாத் துங்றது அப்பதா நா கனிச் ச
ஓ ரொம்ப படிக்கட்டுகள் பள்ளத்தாக் அதிகமா இருந்துச்சா
ஆமா என்னா பண்ணிட்டாங்க ஏ தம்பி அருவியில குளிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்
ஆஹ்
நானும் சேரி எனக்கு தெரியல நம்போ ஒடம்பு நல்லாதானே இருக் கு நம்பளால முடியுட்டு நான் போயிட் ட்டு பார்த்தா படிக்கட்டுக்கள் ஆயிரம் படிகட்டுகள் இருந்திருக்கு எனக்கு தெரியல
டே அப்பா ஆயிரம் படிக்கட்டுகலா ஆஹ்
சேரி என் தம்பியும் தம்பி ஒய்ஃப் அவுங் க என் கொழந்தை எல்லாம் எறங்கி ட்டாங்க நானும் பொறுமையா எறங்கி தயா அருவில எல்லாம் குளிச்சோம் திரும்பி என்னால அந்த படிக்கட்டு மேல ஏற முடியுல
ஆமா எறங்குறது எப்பயுமே எளிதாதான் இருக்கும் ஏர்றது தானே கஷ்டமா இருக்கு
ஏற்றம் தான் கடினம் கடினம் சொல்ற மாரித்தா மாரி ஏற்றம் ரொம்ப கடினமாவே இருந்துச்சு நா ரொம்ப கஷ் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படிக்கட்டு கஷ்டப்பட்டுதான் எடுத்து வச்சேன்
ஐயோ பரவாலயே ப்படியே வந்திருக்கீங்களே
பயந்துட்டே நம் என்னாலாம் அந்த சுவாசிக்கவே முடியல சுத் தமா எப்படா நம்ம மேல போவோம் நம்மல நம்பி ஒரு குடும்பம் இருக்கேன்ற ரொம்ப பயந்துட்டே
அயோ உம்
உணர்ந்தே நம்மளால முடிய ல்ல இந்த மாரி நம்ம படிக்கட்டுகள்ல ஏறி எறங்கறத கொறைச்சுக்கணும் அப்பதான் நம்ம முடி
உம் உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்குங்க தோழி உங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்றீங்க
கண்டிப்பா தோழி அதுல இருந்து நான் வந்து படிகட்டுகள்ல ஏறதெல்லாம் குறைச்ச
அஹ்ஹ் ஆமா தோழி ஆஹ் இப்பல்லாம் வயதெல்லாம் பாக்கக் கூடாது நம்மளால முடியல அப்படிங்கறதுக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி முடியலனா அதை விட்டுறணும்
விட்டுணும் நம்ம உடம்பு நிலை அப்படி இருக்கு இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் யோசிக்கவே கூடாது
ஆமா தோழி கண்டிப்பா
உங்க வீட்லல்லா எப்படி எல்லாரும் பயணம் எல்லாம் போவாங்களா
எங்க வீட்ல வந்து நான் வீட்லதான் பெருசா போனதில்ல அம்மா வீட்டுல வந்து அப்பாவுக்கு அம்மாக்கும் வந்து அவங்க வந்து வயதானவ உடம்பு முடியாதுங்கனால சும்மா கோயில் தான் போயிட்டு வருவோம் திருப்பதி அந்த மாதிரி கோயில் தால் தான் போய்ட்டு வருவோம்
திருப்பதி மலைங்கிறதே ரொம்ப
புனிதமான ஆஹ வரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருவோம்
அப்படிங்களா எனக்கும் திருப்பதினா ரொம்ப பிடிக்கும்
ஆஹ் திருப்பதி அஹ் திருப்பதி போயிட்டு அப்படியே வழியில வரக்குள்ளயே ஒரு பார்த்துட்டு வருவோம் பொற்கோயில்ன்னு சொல்லுவாங்க
நா அங்கல்லாம் போனதுல தோழி அங்க எப்படி தோழி இருக்கும் அந்த கோயில்ல என்ன சிறப்பு அந்த கோயில்ல
அந்த வில்டைம் கோயில் அவ்வளோ அழகா இருக்கும் தோழி
அப்படி பொற்கோயில் ஆஹ் அங்க எது சிற்பங்கள் இருக்குமா
ஆஹ் இருக்கும் தோழி கடவுள் கடவுள் சிற்பம் அந்த கருவறையில இருக்கும்
சரி
சுத்தி வருவோம் அது சின்ன வயசுல போனதுனால அது ஞாபகம் இருக்கு கோயில் அஹ் அதுக்கான இடல வந்து வன திருப்பதினு ஒரு இடத்துல போனோம் பெருமாளை வந்து திருப்பதியில கூட அவ்வளவு நேரம் நின்னு கிட்டக்க பார்க்க முடியாது து ஆனா அவ்வளவு அலங்காரத்தை அந்த வனத்திருப்பதியிலாம் நாங்க பார்த்தோம்
அது எங்க தோழி இருக்கு
வந்து நாங்க திருச்செந்தூர் ஒரு தடவை நான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல காட்டுக்குள்ள போனாங்க ஆஹ் ஆமான் தோழி அதுதான் வனத்திருப்பதின்னு சொல்லுவாங்க
சேரி
பெருமாளோட பாதம் அடிமுதல் நுனிவரை அப்படி அந்த அளவுக்கு பாக்கலா இன்ச் பை இன்சா எந்த ஒரு கூட்ட நெரிசல்களும் இல்லாம
ஐயையோ எனக்கு தெரியாது இன்ன வரைக்கு எனக்கு தெரியலே நீங்க இது சொல்டர்து
அ அப்புடியா அவளோ அ அலங்காரத்துலே இருப்பாரு அப்டே உருவோ அப்புடியே நமக்கு தெரியு அ திருப்பதில கூட நம்ப்ள வந்து ஒரு ரெண்டு செக்கேண்டு கூட நிக்க விட மாட்டாங்க தள்ளிடுவாங்க
ஆமா
திருப்பதில வந்து அது பெரும்பாலு ரொம்ப ப்ரபலமான கோயில்லந்துனாலய என்னனு தெர்ல பெருமாளோலோட தரிஸ் தினோங்குறது அங்க அருமையா இருக்கு
ஐயோ இவ்ளோ நாள்எனக்கு தெரியலயே பெருமாள் பக்தனா இருந்துட்டு அந்த பெருமாள் கோயிலுக்கு நா போனதே இல்லயே திருப்பதி மட்டும்ந்தா நாங்க பேருக்கோ
அ திருச்செந்தூர் சைடு தா பேயிட் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றமா பேயிட்டு நாங்க வந்தோ வர வழில இது அப்பறோ வயலூர் முருகன்
வயலூர் முருகன்னா அ ஹா அதுவு நா
அ வயலூர் முருகன்னு சொல்லுவாங்க அது வந்து திருச்சி தாண்டி இந்த கல்லணைல்லா போவாங்க இல்லயா முக்கம்போங்கல்லே அ அந்த சைட்ல இருக்கு அது அ அது இப்ப நாங்க குடும்பத்தோட ஸ்ரீரங்கம் கோயில் பேயிட்டு வந்தோ
அப்டிங்ளா
இப்போ போயிட்டு வரக்குள்ள வர வழியில இந்ததா பாத்துட்டு வந்தோ
ஒரு ரெண்டு மாசத் மா ஒரு மாசத்துக்கு முன்னடிதா ஸ்ரீரங்கம் போன கொழந்தைய தூக்கிட்டு தா போன ஆ மூணு மாச கொழந்தைங்கறதால எங்ளுக்கு சிறப்பு வழி தரிசனத்த குடுத்துட்டாங்க
அ ஆமா தோழி எங்க அக்காவுக்குமே அப்பதா கொழந்தை பொறந்துருந்தனால விட்டாங்க தோழி சீக்கிரமா
எனக்கு அந்த பெருமாள பாத்தோனே அவர் ஒரிஜினல் நல்லாவே படுத்து கெடக்குறாரு அந்த மாரி இருந்துச்சு என்னடா இது பெருமாள் படு துருக்காரே உண்மயா படுத்துருக்காரே பெர்
ஆமா தோழி உள்ளதுலே அதிக நீளம் கொண்ட பெருமாளா தா போல ஶ்ரீரங்கோ தா நெனக்கிற
ஸ்ரீரங்கோ ர வ அ ரங்கராஜன வரதராஜன்னு சொல்லுவார் வரத் துராஜ பெருமாள் தான
அ ரங் ஸ்ரீரங்கம்னு சொல்றாங்க அப்ப ரங்கராஜா இருக்குன்னு தெர்ல தோழி எனக்கு சரியா
அ வனா பெருமாள்னா பெருமாள்னாலே அது து ஒரு அழகு
அ ஆமா தோழி நீங்க என்ன அடுத்த வாட்டி அந்த வன திருப்பதி
கண்டிப்பா தோழி எனக்கு நீங்க இப்ப சொல்லிதா எனக்கு கேள்வியே பற்ற இத நா கண் உண்மலே நா கேள்விப்பட்டதுல்ல
அ நா அதலா இப்போ அது போய் வர அஞ்சாறு வர்ஷ் ஆகுது தோழி
ப்படியா ஏ கணவர்ட்ட நா கண்டிப்பா இத பத்தி நா பேசி
அ நீங்க வேணா இதுலல்லா இணையதளங்கள்லா எல்லா போட்டு பாருங்க தோழி நல்லாருக்கு கோயிலு
வணத்
அ எப்டினாலு நம்ப ஒரு நெரிசல்ல போய் ஒரு சாமிய பாத்து கஷ்ட்டப்பட்றதுக்கு
அ எ எப்புடி தோழி இருப்பாங்க க ஒ அதன்ன ஓ பன் ப்ளேஸ்லே இர்ப்பாங்ளா
இல்ல தோழி உள்ளதா இருப்பாங்க அது வந்து எப்டின்னா நம்ம ரோ கிட்டக பாக்குற மரியே இருக்கோ சாமிய போயி நின்னு நம்ம சாமி கும்பிலா அந்த அந்த அளவுக்கு அங்க ஒரு ஃப்ரீ இருக்கு
அ க்யூ அல்லா இருக்காது உங்ளுக்கு அத சொல்றீங்க அப்ப அ
இப்ப நம்ம போறோனா இப்ப ஸ்ரீரங்கமே போனாலு அ ஆமா தோழி இப்ப நம்ம ஸ்ரீரங்கமே போனோனாலு பெருமாள் வந்து ஒரு நெரிச சல்ல தா பாக்லா
ஆமா
போனப்ப அந்த கோயில் வந்து அவ்ளோ ஃப்ரீயா இருந்துச்சு
அங்க இருந்த எங்க பாத்தாலு அடச்சு போடுறாங்களே நின்னு நின்னுல்ல ற்றாங்க
நாங்களே வந்து கடசியா வந்து எ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவ திருப்பதி போனோ அப்ப ரெண் நாள் அடச் சீவ் அதாது டிக்கெட் போட்டோ வி ஐ பி டிக்கெட் இதப் வந்து வது ஒரு மண் நேர நாங்க லோட்டா பொயிட்டதுனால அந்த டிக்கட் கேன்சல் ஆயிடுச்சி
ச கஷ்ட்டோ அ
து என்னனா அங்க ரெண்டு நாள் உக்காந்து பாக்குற மாரி ஆய்டுச்சு அதனாலா எங் அக்காவு க்லா இடுப்பு வழி அதால உட்காரவே முடியலை அழுதுட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாமியை பாக்குற மாரி ஆயிடுச்சு
எப்போதும் பெருமாள் கஷ்டத்த கொடுத்துதானே காட்சி தருவாரு
ஆ ஆமா தோழி அதே பாவமா போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் நாங்க போல இன்னொரு தடவ ப பு கடைச்சா போயிட்டு வரனு திருப்பதி ஒரு தடவை
கண்டிப்பாக தோழி நீங்களும் போங்க நீங்க சொன்னீங்க பாத் திங்களா அந்த வன திருப்ப பதி அதனா